வணக்கம் ஹலோ வணக்கம் இன்னா பண்றீங்க த் தோழி என்ன சமச்சிங்க
இன்னிக்கி தோச
தோச அ அதோட கொழம்பு ஒன்னு இல்லைங்களா
சட்னி கார சட்னி
கார சட்னி செஞ்சீங்களா எப்டி போச்சு இன்னைக்கான நாளு
ஆ நல்லா போச்சு உங்களுக்கு எப்படி போச்சு இன்றைய நாள்
நல்ல படியா போச்சி தோழி
நீங்க என்ன சமைச்சீங்க
கொஞ்சோ சைனீஸ் டிஷ்ஷுக்கு மாறிட்டோ நூடுல்ஸ் அப்படின்ற ஒரு வகையான சமையல செஞ்சோம்
சேரி சேரி நைட்டு நேரத்துல அதிகமா அந்த மாரி சாப்பிடாதீங்க ஏன்னா அது ஒடம்புக் கு கெடுதி தானே எப்பமோ ஒரு நன்னைக்கு சாப்பிடுறது நல்லது தா இருந்தாலு ஒடம்பு பாத்துக்கறது முக்கியம் தானே ஆரோகமான உணவு நம்ம சாப்பிடணு தானே
ஆமா ஆமா தோழி ஆரோக்கியமான உணவு தா நீங்க எந்தெந்த வகையான உணவுல்லா சொல்றீங்க
எந்தந்த வகையானனா சிறுதானியங்கள் கம்பு கேழ்வரகு சோளம் ராகி அது மாரியான உணவுகள் சொல்றது அதுல புட்டு செஞ்சு சாப்பலாம் கூழ் கஞ்சி அது மாரி செஞ்சு சாப்பலாம் பசங்களுக்கு டீ காஃபி பதிலா மார்னிங்லயு ஈவினிங்லயு இது மாரி செஞ்சு குடுக்கலா இப்ப மில்க் ஷேக்கா கூட செஞ்சு தறாங்க அத இப்போ நம்ம வந்து கூலா கஞ்சா சாப்பிட்டோ ஆனா இப்ப உள்ள பசங்களுக்கு மில்க் ஷேக் தா புடிக்குது அது ஜூஸா புடிக்குது அது மாரி அந்த பசங்களுக்கு ப பசங்களுக்கு தகுந்த மாரி இப்ப அதையு மாத்திட்டாங்க சோ அதனால நம்ம அவங்களுக்கு பிடிச்ச மாரி அததா ஹெல்த்தியாவு குடுத்த மாரி இருக்கு மில் புதுசா செஞ்ச மாரியும் இருக்கும் தானே அவங்களுக்கு
ஆமா தோழி ஆனா அத சாப்பிட வைக்கிறதுக்குள்ள நாம படுற பாடு இருக்கே அது யாருக்காவது புரியுதா செஞ்சுக்குடுன்னு சொல்லிறாங்க ஆனா அந்த பசங்களுக்கு நாம விளையாட்டாவு சிரிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு நம குடிக்கிற அழக அவங்க கொட்டி கொண் கொண்டாடி அத மேல சிந்தி அதெல்லா தொடச்சி கிடச்சி நம்ம சாப்பிட வைக்கிறதுக்குள்ள இந்த கொழந்தைங்கள நமக்கு ஒரு வழி ஆயிடுது ஆனா அத அவங்க சாப்ட்டாங்கன்னா அது அந்த மாரி ஒரு திருப்தி நமக்கு இல்லவே இல்ல அப்பா நம்ம கொழந்தைக் நம்ம நல்ல உணவ கொடுத்துட்டோ அப்படின்ற ஒரு திருப்தி இல்லாம அத அவங்க முழுசா சாப்ட்டாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷமு நமக்கு இருக்கு
அது என்னவோ கரெக்ட் தா இப்ப நம்ம அந்த பசங்களுக்கு புடிச்ச மாரி இப்ப பாருங்க நெறைய இப்போ என்னது மில்க் மில்க் பவுடர் வந்து இது வந்துடுச்சு என்னது மா மாவு சத்து அது மாரி நெறைய வெரைட்டி வெரைட்டி இப்போ நெறைய வந்துடுச்சு கேவூர் மாவு வருது அம்மாட்டு என்னது எல்லா தானியங்களும் சேத்து இது வருது அது மாரி மில்ஷேக்க செஞ்சு கொடுக்குறாங்க கா கூழா கஞ்சு கொடுக்குறாங்க பேன் கேக்கா போட்டு குடுக்குறாங்க அந்த பசங்களுக்கு சாப்பிடுற மாரி ஆனா ஹெல்த்தியாவு குடுக்குறாங்க பசங்க புடிச்ச மாதிரி குடுக்கும்போது என்ன பண்றாங்க பசங்களும் விரும்பி சாப்பிட்டுக்கறாங்க அது மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க உங்க குழந்தைகளுக்கு
எல்லா டீயுன்ஸ் சொல்றத செஞ்சு பார்கறதான் நம்ம தாய்மார்களா ஆய்டோம் அவ்வளோதான் எதையாவது செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாதான் நமக்கே நிம்மதியா இருக்கும் அதுங்க கொஞ்சம் சாப்பிடலனாலும் ஐயோ சாப்பலையே என்ன செஞ்சா அவங்க சாப்பிடுவாங்க அப்படி செஞ்சு பாக்கலாமா இல்லை அப்படி குடுத்து பாக்கலாமா அங்க நின்னு குடுப்போமா நிலாவை காட்டி அப் ச்சி நிலா நிலா ஓடிவா அப்படின்ற பாட்டு மொத கொண்டு இப்போ தொலைபேசிலே வந்துடுச்சு யூடிபா இருக்கட்டு ஒரு இதா இருக்கட்டு ச்ச் எல்லாமே ஏ ஐ வீடியோவா எல்லாமே ஜெனரேட் பண்ணி போட ஆரம்பிஸ்ட்டாங்க இப்போ இந்த உலகத்து ஏ ஐ இல்லாதது எதுவாருக்கு சொல்லுங்க நம்மளால ஒரு கண்டுபிடிக்க முடியாதது கூட ஏ ஐ கண்டுபிடிச்சு சொல்லிருது ச்ச் ஒரு பதிலா இருக்கட்டு இல்ல ஒரு நோயா இருக்கட்டு ச்ச் என்னவா இருந்தாலு ஏ ஐ கிட்ட நமக்கு தீர்வு கெடைக்குது அப்புடி வந்து ஏ ஐ ஒருத்ரோ ஏ ஐ தோட தாக்க நம்ம கிட்ட வந்து ச்ச் சேந்திருக்கு ஒரு கொஞ்சோ வர்ஷத்துலே
ஆமா ஆமா நீங்க சொல்றது செரிதா தோழி ஏ ஐ தாக்கோ ரொம்பதா வந்துடுச்சு இப்ப மனிதர்கள் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே ஏ ஐ செஞ்சிருது அப்டின் சொல்றாங்க பாருங்க எந்த அளவுக்கு நாடு முன்னேறி இருக்குதுன்ட்டு முன்ன விவசாயோ செஞ்சாங்க மக்கள் செஞ்சாங்க வன்னிக்கு போனாங்க வந்தாங்க வேலை செஞ்சாங்க ஆனா இப்போ ஏ ஐ மாடல் வந்துடுச்சு ஆனா மின்ன மின்ன இருக்கிற காலத்துல நல்லா சாப்பாடு ஆரோகியமான வாழ்க்க ஆரோகியமான உணவு ஆரோகியமான இது நல்லாவு இருக்கறாங்க இப்ப பாருங்க நம்ம பாட்டி தாத்தா வீட்ல இருக்கிறவங்க பெரியவங்க ல்லா எவ்வளோ ஹெல்தி நம்ம அம்மா அப்பாவே எடுத்துக்கோங்க எவ்ளோ ஆரோகியமா இருக்கறாங்க அவுங்க இப்ப அவுங்களுக்கெல்லா ஐம்பது அறுபது வயசுகுதுலதா எங்களுக்கு முட்டி வலிக்குதுன்றாங்க கை கால் வலிக்குதுன்றாங்க நம்ப இருபது வயசு யே முப்பது வய்சுலயே பத அஞ்சு வய்சுலயே பதினஞ்சு வைஸ்ல பாருங்க கொழந்தைங்களுக்கு கை வலிக்குது கால் வலிக்குது அப்பின்றா ஆனா உணவு முறையில அந்த அளவுக்கு ஆரோக்கியமானது இல்லவே இல்ல எல்லாத்லு கலப்படோ எல்லாத்லியு மோ இது அது மாரிதா இருக்குது கு எத்தலயுமே ஆரோக்கியோ மான உணவே காணு
தோழி நீங்க என்ன வேணா சொல்லுங்க நம்மளால ச்ச் இப்ப நம்மளே வசதியான வாழ்க்கையே வாழ பழகிக்கிட்டோ ச்ச் அடுப்புல அடுப்பு ஏத்தவோனே சாப்பாடு சுடுதண்ணி வச்சோனே சுடுதண்ணி ஹீட்ரு போட்டோனே சுடு தண்ணி வந்துட்து பிரிஜ்ஜ தொரந்தா சில்லு தண்ணி வந்துடுது அரைச்சோனே மிக்சி வந்துடுது ஆன அந்த காலத்துல எல்லாமே உக்காந்து கைல செஞ்ச அவ்ளோ மணோ குணோ அவ்ளோ கஷ்டப்பட்டு செஞ்சு தருவாங்க நம்மளே இப்ப நம்ப்ள அம்மில அரைக்க சொல்லுங்க அதயா இது இருக்கும் போது என்னதுக் கைல அரைக்கணு பரவாயில்ல இதுலயே செஞ்சுகோ ச்ச் நம்பளே அந்த இதுக்கு மாறிட்டோ ச்ச் இப்ப நம்ப்ளால பழைய வாழ்க்கையே பின்னோக்கி பார்க்க முடியில நம்ம முன்னோக்கியே வந்தத்னால நம்மளால ஒன்னு செய்ய முடில படி ஏற்னா மூச்சு எறங்குது எல்லா தெரிது அப்போ கூட ச்ச் நம்மளால அந்த பிற் பிற்போக்கு எதாவ்து பாக்க முடியுதா ஒரு ஒரு நல்லது எதாவ் செஞ்சு கொட்த்தா நம்மளால சாப்பிட முடியுதா நாமளே அந்த ஜங்க் ஃபுட்ஸ் தா கேக்குறோ ச்ச் அந்த அந்த சாப்பாட சாப்ட்டு சாப்ட்டு அதோட ருசி நம்ம வாயில ஒட்டிக்குச்சு அப் எவ்ளோ கெடுதலன்னு தெரிஞ்சாலும் நம்ம அத தா திருப்பி திருப்பி சாப்புன்னு நெனைக்கிறோ என்ன பண்றது
எந்த அளவுக்கு அந்த ம மன இத வந்து நம்ப்ளுக் கொண்டு வந்துட்டா பாருங்களே அந்த காலத்துல வேல செய்யறத்தா எக்சசைஸ்னாங்க இப்ப எக்சசைஸ் செய்ற்துக்கே அது மார வேல செய்றாங்க வேல செய்யறது சும்மா இருக்கிறாங்க ஆனா எக்சசைஸ் செய்றாங்களா அது வேல செஞ்சா அந்த எக்சசைஸ் பண்றதுக்கான நே ம் தேவயே இல்ல ஆனா இப்ப பாருங்க அதுக்குன்ட்டு நேரத்த ஒதுக்கி போறாங்க யோகா செய்றாங்களா எக்சசைஸ் செய்றாங்களா என்ன செஞ்சு என்ன ஒரு ஆனா நம்பளோட தாத்தா பாட்டி அம் அம்மா அப்பா அவுங்களா பாருங்க வேலைக்கு தா போறாங்க ஆனா அவுங்க ஹெல்தியாவு இருக்கறாங்க ஆரோக்கியமாவு இருக்குறாங்க உடல் நலோ நல்லா இருக்குது அப்டின் சொல்றாங்க இப்போ நம்போ சும்மாவே இருக்கிறோ சும்மாவு இருதா என்ன பண்ணுது கை கால் வலிக்குதுன்றோ ஒடம்பு வலிக்குதுன்றோ டயாடா இருக்குதுன்றோ எனக்கு எந்த வேலயு முடியலன்றோ பாருங்களேன் எந்த அளவுக்கு நாடு ப மு முன்ன வந்துருச் ச்சுன்றோ ஆனா நம்பளோட ஆரோக்கியத்துல ஆரோக்கியத்துல பின்தங்கி இருக்குறோ நம்மோ
அது என்னமோ உண்ம தா நீங்க சொன்ன மாதிரி யோகா செய்யறதுக்கு செரி ச்ச் அ ஜிம்முக்கு போறதுக்கு செ அததுக்கு வேற துட்டு வேர கட்டி போறாங்க வீட்ல்யே செய்ங்க வேல அப்டின் சொன்னா வீட்டு வேலயை வுட்டுட்டு தானே துட்டு குடுத்து தானே போய் தா ஒடம்ப வீட்டு வேல செஞ்ச ஒடம்பு அஞ்சு வெளயாது அம்பதுல கூட வெளயாதா ச்ச் அஞ்ச்ல்யே ஒடம்பு வெளயல அங்க போய் மட்டு வெளஞ்சு வெளஞ்சு வெளஞ்சு வா அப்டினா எப்டி வரு அது துட்டு குடுத்து மானங்கெட்டு வேற செய்றாங்க அத வீட்ல்யே செஞ்சுர்லாமே வீட்ல செஞ்சா அந்த துட்டு நமக் மிச்சமான மாரி இருக்கு வீட்டு வேலயு சுத்த பத்தாம செஞ்ச மாத்ரியு இருக்குல தோழி
ஆமா இப்ப பாருங்களே அதுக்குதான அதுக்குன்ட்டு கால செலவு பண்டனட்டு போறாங் ஆனா இல்லாதவங்களுக்கு அது குடுப்போ தான தர்மம் செய்வோ அவுங்ளுக்கு உதவியா இருக்கட்டு கல்விக்கு உதவியா இருக்கட்டு இல்ல நோய்க்கி அவுங்களுக்கு மருத்துவ செலவுக்கு உதவியா இருக்கட்டு அப்டி யாருமே தர மாட்டேக்கிறாங்க அவுங்க ஒடம்பு குறைக்கிறதுக்காக வேலைக் போறாங் ஆனா வீட்டுல வேல செய்யற்துக்கு ஆள் வெச்சுக்கிறாங்க இந்த வேல செய்யதுக்கு ஆளு அந்த வேல் செய்யதுக்கு ஆளு மின்னெல்லா கைல துணி தோப்போ இப்போ வாஷிங் மிஷின் போட்டா மின்ன அம்மில வச்சு அரப்ப இப்போ மிக்சி போட்டா முடிஞ்சிச்சு மின்னல்லா மாவ கைல அரப்போ இப்ப க்ரைண்டர்ல மாவாரைக்கிறோ எந்த அளவுக்கு நம்ம ஒரு நொடி சீக்கிரமா முடியணு நம்மளோட வேலை நீ இப்ப முடிஞ்சா போது அப்டின் தா நெனைக்கிறோமே தவிர அதோட பக்க விளைவுகள் என்ன இருக்குனு நம்ம யோசிச்சு பாக்குறதே இல்ல
தோழி தோச மால் ஊத்துனா தோச சுட்டு கூட இப்போ ஒரு மிஷின் வருது சமைக்கிறதுக்கு தனியா ஒரு மிஷின் காய்கறி எல்லா வெட் வெச்சா அதுவே வெட்டிக்குமா அதுவே சமச்சுக்குமா அது மாரி கூட ஒரு மிஸின் வந்துருச்சு அப்புடியெல்லா கண்டுபிடிக்கிறாங்க நம்மள எவ்ளோ எவ்ளோ சோம்பேரிதனம் ஆக்கணுமோ அவ்ளோ அவ்ளோ சோம்பேரித்தனமாயி இந்த ஏ ஐ மூல்யமா வந்துடுச்சு இந்த டெக்னாலஜி அப்படின்னு ஒண்ணு வளர்ந்துச்சு பாருங்க கு எப்படி விலங்குகள் அந்த குருவி மட்டையில இருந்து அதுன்னு சாகுறது இல்லாம நம்மளையு சேத்து சாவடிக்கிறாங்க கொஞ்ச கொஞ்சமா ஆனா அதோட தாக்கோ இன்னு யாருக்குமே சு சுத்தமா புரியவே மாட்டேங்குது ச்ச் அது வளர வளர நமக்கு எவ்ளோ ஆபத்து அப்படின்றது புரியவே மாட்டேங்குது இது வந்தா ஈஸி ஆய்டுது வேல அது வந்தா ஈஸி ஆய்டுது வேல வேலயே தா ச்ச் அவுங்க வேல பலுவ நெனச்சி அத சோ அத கொஞ்சு கொஞ்சமா நம்ம நமக்குள்ள புகுத்துறாங்கன்னா அதோட பாதிப்பு எவ்ளோ அப்படின்னு அவுங்ளுக்கு எப்பதா இதெல்லா புரியுமோ எனக் ஒண்ணுமே புரில தோழி
நீங்க சொல்றது செரிதா பாருங்க மின்னெல்லா நம்ம செய் நம்மளே வேல செஞ்சோ இப்போ வேல செய்ற்த்துக்கு வீட்ல வேல வச்சுக்கிறோ நம்ப்ளால செய்ய முடில அப்டீன்ட்டு எந்த அளவுக்கு நாடு பின்தங்கி இருக்கு அ முன்னாடி வந்துட்டோ அப்டின்ற ஆனா நம்பளால ஒரு இத கூட நம்ப்ளால யோஸ்ச்சிக்க பாக்க முடில செய்ய முடில இது செய்ய முல்ல அது செய் அம்மாலா அசால்ட்டா செய்றாங்க நம்ப்ளோட அம்மா நம்ப்ளோட பாட்டி எல்லா அசால்ட்டா செய்யறாங்க ஆனா நம்ப்ளால சின்னா ஒரு கொடத்த கூட தூக்க முடிய மாட்டேக்குது கீழ இருந்து மேலே கொண்டு போய் தூக்கி வெக்க முடிய மாட்டேக்குது ஆனா அந்த காலத்துலலா இருபது கி ரெண்டு கிலோமீட்ரு மூணு கிலோமீட்டர்லா போய் தண்ணி எடுத்ட்டு வந்தே இரு ஒரு அது ஒரு கொடோ இல்ல ரெண்டு மூணு கொடோலா தூக்கிட்டு வந்தேன்னு சொல்றாங்க ஆனா இப்ப நம்பளால இப்போ வா தண்ணி புடிக்கிற்துக் கூட மிஷின் சுவிச்ச போட்டா போது தண்ணி நேர க்ளாஸ்ல வந்து சுவிச்சு போட்டா போது பாட்டில்ல புடிச்சு ச்விச் போட் எல்லாத்துக்கு ச்விச்சு போட்டா போது சுட்சு போட்டா போது சுட்சு போட்டா போதும்ட்டு நம்பளோட இதே ஹெல்த்தே போய்டுச்சு எல்லாமே போய்டுச்சு
அது என்னமோ உண்மதா தோழி உங்க கூட பேசுனது ரொம்ப மகிழ்ச்சி தோழி
ரொம்ப மகிழ்ச்சி தோழி உங்ககிட்ட பேஸ்னது